நானும் நல்லா இருக்கேங்க்கா சாப்பிட்டீங்களா
ஆஹ் இனிமே தான் சாப்பிடணும் நீங்க சாப்டாச்சா
இல்லக்கா நானும் இனிமேல் தான்
ஹ சரி சரி என்ன செஞ்சீங்க
புதினா சட்னி
ஆஹ் ராகி தோசைனா அப்படியே ராகி மாவு சச்ச ங்க
அக்கா போக்கா ரொம்போ தலைவலியா இருக்கு அதனாலே இன்னைக்கு சமைக்கல ராகி தோசை இருக்குது காலையில வச்சு வெண்டைக்காய் குழம்பு இருக்குது ரசம் இருக்குது தயிர் இருக்கு அப்புறம் ஒரு சட்னி அரைச்சேன் ட்ட சாப்பாடு வெந்துட்டு இருக்கு
சம் சாப்பாடும் செஞ்சடுவீங்க டிப்பன்னும் செஞ்சுடுவீங்களா
ஆமா அவருக்கு வந்து சாப்பாடுனா டிப்பனனா டிப்பன் மட்டும் இருக்கக்கூடாது சாப்பாடும் இருக்கணும்
ஆஹ்
விறகடுப்புலதான் வெந்துட்டு இருக்கு சாப்பாடு
விறகு அடுப்புல இந்த வெயில்ல செய் செயிரிங்களா விறகடுப் வெய்லா செயிரிங்களா
நிழலா இப்ப இருட்டா தானே இருக்கு
ஓ ஆஹா இந்த அனல்லேசெயிரிங்களான்
ஆமா ஆமா இல்லக்கா இங்க எப்படி சொல்றதுன்னா பத்துசென்ட் இடன்னா மூணு சென்ட்டு இடத்துலா தான் வீடு கட்டிருக்கு ஊரா வந்து செடி வச்சிருக்கோம்
உம்
அதனால நல்ல காத்தோட்டமா இருக்கும் அதுக்காக சொல்றேன் நல்ல விசாரமான்னு இடம் இருக்கும்
உம் பயிர் அந்த மாதிரிலாம் வச் வச்சிருப்பாங்களா
உம் நாங்க செடியிலம் போட்டிருக்கோம்கா செடி கத்திரிக்காய் செடி அப்புறம் வந்து கொய்யா மரம் உம் அப்புறம் சிதாப்பழம் மரம்
இல்ல இல்லை நான் பயிரல்லாம் வச்சிருந்தா சில ஊர்ல பயிர் வச்சிருப்பாங்க அதனால உம் என்ன சொல்றது நம்ம காத்து ஓட்டம் அதிகமா இருக்கும் நல்லா இருக்கும்ன்னு சொல்லுவாங்க
ஆமாக்கா ஆமா ஆ ஆமா காத்தோட்டமானா இடம்ந்தான்
ஆஹ் அதான் கேட்டேன்
கத்தோட்டமா இருக்கும்னால அது வெளியே போய் வச்சு இன்ன வரைக்கும் வெளியேதாக்கா வச்சு சமைச்சு வைக்கிறேன்
ஆஹ்
உம் சாப்பாடுமே வடி சாப்பாடு தாங்க குக்கர் சாப்பாடுலாம் கிடையவே கிடையாது
உம் அதுல விறகடுப்புல என்ன குண்டான் வைப்பீங்களா இல்ல
இல்லக்குண்டு
ஓ
ரெண்டு கறிக்குண்டான் வச்சிருப்பம் அந்த இதுக்கு இது போற அளவுக்கு மட்டும் விளக்குவாங்கல்ல பாத்துரம் அது மட்டும் ரெண்டு குண்டா வச்சிருக்கோம் அப்புறம் ஒரு குழம்புக்கு வந்து ஒரு வடசட்டின்னு சொல்லுவாங்கள்ல ஹலோ அந்த அந்த குழம்பு வக்கிறதுக்கு ஒரு சட்டி என்னங்கா ஹலோ இரும்பு கடா இல்லக்கா கேக்குதுக்கா இரும்பு கடா இல்ல அந்த குழம்புவைக்கிற கும்மாய மட்டும் வச்சு பச்சுக்கோங்கா உம் நீங்க செய்ய மாட்டீங்களா உம் ம் நீங்க குக்கர் சாப்பாடு வச்சுக்குவீங்களா
ஏன்னா இந்த பிரியாணி இல்ல தக்காளி சாதம் அந்த மாதிரி செய்யறன்னைக்கு ப்பேன் ஹலோ ஹலோ